சார் வணக்கம்
வணக்கம் ப்ரோ நா கேக்குதா ப்ரோ நா பே பேசறது க்ளீனா கேக்குதா
ஆ கிளீனா கேக்குது எந்த ஒரு பெரச்சனயு இல்ல பர்ஃபெக்டா இருக்கு
ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ என்ன ப்ரோ சாப்டீங்க மத்தியானோ
மத்தியானோ அதா ஆட்டுக்கால் பாயா இன்னைக்கு சன்டே இல்ல சோ அதனால ஏ அ ஸ்பெசல் நீங்க என்ன சாப்டீங்க? ஆ ஆ
ஆ இதுதான் ப்ரோ இது மாங்கா சாதோ மீனு வறுத்தாங்க
ஓ பரவால்ல காம்பினேஷன் நல்லா இருக்கு மாங்கா மீனு நல்லா இருக்குமே
அதா ப்ரோ அதுதா செஞ்சுருந்தாங்க
ம்ஹு
அதுதா சாப்ட்டோ ஆ ஓகே ப்ரோ ப்ரோ உங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கணுனு ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆச
கேளுங் ப்ரோ
சேரிங்ளா ப்ரோ நீங்க வந்து இத்தன வருஷோ உங்க வயசு என்னனு எனக்கு எக்ஸ்சாக்ட்டா தெரியாது செரிங்ளா சோ இத்தன வருஷத் துல நீங்க எத்தன டைம் குக் பண்ணிருக்கீங்க? சோ நீங்க குக் பண்ண ஃபர்ஸ்ட்டு டிஷ் என்ன இத்தன வருஷோ நீங்க குக் பண்ணதுல எந்த டிஷ்சு உங்களுக்கு ரொம்ப புடிச்ச டிஷ்ஷு?
ஆக்சுவலா வந்து எனக்கு பண்ணிருக்கேன் எப்டினா ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு குக் பண்ணது பாத்தீங்கனா எப்டி சொல்றது அந்த பிரியாணி பண்றனு சொல்லி ஒரு வீராப்பா பண்ண ஆரம்பிச்ச எப்டினா வீ ட்ல வந்து ஆமா யூடியூப் பாத்து அது யூடியூப் பாத்து பண்லான்னு சொல்லி பண்ண நா கிட்டத்தட்ட எல்லாமே பண்ணிட்ட பண்ணிட்ட மீன்ஸ் எல்லாமே நா போட்ட யூடியூப்ல சொன்ன மாரி போட்ட எனக்கு வந்து அந்த தண்ணி ஊத்திட்டு எல்லா ஃபுல்லா தண்ணி ஊத்திட்டு எல்லா இது பண்ணிட்ட எனக்கு வந்து அந்த வீட்டுக்குள்ள வந்து விசிலு எத்தன விசிலு விடனு சொல்ல உங்களுக்கு தேவையான விசில் விட்டுக்கோங்க அப்டின்டாங்க செரி தேவயான விசில் தான ஒரு பத்து விசிலு விடுவோ பாஞ்சு விசிலு விடுவோ சொல் ட்டு நா அந்த குக்கர வெச்சுட்டு ஒரு அர மண்நேரோ அர மண்நேரோ இல்ல முக்காமண் நேரோ உக்காந்துட்ட பத்து பதினஞ்சு விசில் மேல வந்துருச்சு உ பாரு கறிபாரு பஞ்சு மாரி வெந்திருக்கும் பாருன்னு சொல்லி போய் ஓப்பன் பண்ற ஃபுல்லா கட்ட கரேனாயிருச்சு எல்லாமே கறி மொதலு கொண்டு ஒண்ணுமே இல்ல அது அப்பறமேலு நா வேற வீட்ல வேறு வீராப்பா சொல்ட்ட உங்களுக்கு நா பிரியாணி செஞ்சு போற நைட்டு எல்லா ஜாலியா சாப்டுங்கனு வீட்ல வீராப்பா வேற சொன்னனா எல்லாரு அப்பதா வெளில உக்காந்து பேசிட்டு இருந்தாங்க நா மட்டுதா பண்ணிட்டு இருந்த உள்ள அதுக்கப்றோ எங்க அந்த சா அந்த தீயிர ஸ்மெல்ல கேட்டு வந்தாங்க எங்க மம்மி என்னடா பிரியாணி சூப்பரா ரெடியா ச்சாடது நல்லா மணக்க மணக்க வாசோ வருது அப்டினாங்க அப்றோ கு க்கர தொறந்து பாத்தாங்க எல்லா கட்டு கரேனு ஆயிடுச்சு நீ எனக்கு இப்ப என்னா தெரியாது நீ குக்கரு நீ தா கழுவனுட்டாங்க குக்கர கழுவுனா போவே இல்ல கிட்டத்தட்ட அந்த குக்கர தூக்கிதா எறிஞ்சோ ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ் ட்டு சமயலே அப்டி ஆயிடுச்சு எனக்கு அதுக்கப்றோ பா த்தீங்கனா ஏ குக் பண்ணனா பேச்சலரா இருக்கும்போது பண்ணிருக்கேன் பேச்சிலரா ஆ ஃபர்ஸ்ட்டு என அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுல ஃபஸ்ட்டு ஃப்பேய்லியர் ஆயிடுச்சுங்கு போது கரெக்டா பர்ஃபெக்டா பண்ணணு சொல்லி எனக்கு இப் இப்ப வரைக்கு அந்த வெஜிடபிள் ரைஸ்ச பண்ணுவே எல்லா அதாவது யூடியூப் பாத்தா பண்ண அப்றோ நா ரெண்டு மூணு டைம் பண்ணும் போது எனக்கு பழகிடுச்சு வெஜிடபிள் ரைஸ் பண்ணுவே அப்றோ மேல் பாத்தீங்கன்னா சிக்கன் கொழம்பு வைப்பே இது ரெண்டு நல்லா செய்வே சிக்கன் கொழம்பு நல்லா வைப்பே சோ அது போது எனக்கு இந்த ரெண்டு இது நல்லா தெரியு மீதியெல்லா ட்ரை பண்ணதது இல்ல ட்ரை பண்ணா இதாயிடுமோனு சொல்லி இப்போதைக்கு ரெண்டு நமக்கு வெஜ்ஜில ஒன்னு நான்வெஜ்ஜில ஒன்னு எங்க போனாலு பொழச்சுக்கலாம்ல அப்டி
ஆமா ஆமா சோ நீங்க குக் பண்ண துல உங்களுக்கு மோஸ்ட் பேவெரெட் எது நீங்க பண்றதுல்ல சொல்ற
நா பண்றதுல்ல பாத்தீங்கன்னா அதாவது நான் வெஜ்ஜில பாத்தீன்னா இந்த வெஜிடபிள் ரைஸ் நல்லா பண்ணுவே சூப்பரா போ அம்மா மாரியே அழகா சூப்பரா பண்ணுவேணு அப்படிங்கும்போது அது நல்லா பிடிக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா இருக்குல்ல சோ அதுவு பண்ணுவே பட்டர் மசாலா அதுவுமே பண்ணுவே அதுவு நல்லா இருக்கு அதுவு புடிக்கு அப்றோ நான் ட்ரை பண்ணி இருக்கே நான் நானே வீட்ல வந்து அந்த இது கம் பண்ணி மாவு பெசஞ்சு நானே வந்து பட்டர் நான் பண்ணிருக்கே சோ அது வந்து கட மாரி வரல பட் இருந்தாலு பாத்தீங்கன்னா சாப்பிட அளவு இருந்துச்சுன்னு வெச்சக்கோங்களே சோ அந்த மாரி இருன்ச்சு இது வந்து எனக்கு பட்டர் நானு பாத்தீங்க அப்புறமேலு அந்த இது ஆ வெஜிடபிள் ரைஸ் ரெண்டு எனக்கு நல்லா பிடிக்கு நா பண்ணதுல எனக்கு ரொம்ப புடிச்சது பாத்தீங்கன்னா அது ரெண்டு தா நீங்க அந்த மாரி சமைப்பீங்களா நீங்க நல்லா இது சமைக்கிற ஆள் நல்லா சமைப்பிங்கன்னு நெனைக்கிற நீங்க கேக்குற கொஸ்டீன்லயே தெரியுது
இல்ல ப்ரோ நா வந்து எப்டின்னா நா ஃபஸ்ட் ஃபஸ்ட் நா சமச்ச ச்சது என்னன்னா எயிட்த்து ஸ்டேண்டேட்ல சேரிங்களா அப்ப வந்து நம்ம ஸ்கூல போட்டு வீட்டுக்கு வரப்ப சாப்பாடு எல்லா செஞ்சு வெச்சிருப்பாங்க
ஆ
சோ நா வந்து என்ன பண்ணுவன்னா என்னதா டிஷ் இருந்தாலுமே நா பொட்டேட்டோ ஃப்ரை தா எனக்கு ரொம்ப புடிக்கு
சூப்பர் சூப்பர் ம் ம்
பொட்டேட்டோ இருக்கு இல்லன்னா கூட நா கடையில வாங்கிட்டு வந்து அது என்னென்ன டிஃப்ரெண்ட்டான டிஷ் இருக்குதோ என்னால‌ முடிஞ்சது அதெல்லா செய்வே சிப்ஸ் மாரி போடுவே இந்த பொரியல் மாதிரி ஃபிரெஞ்சு ஃபிரையி
ம்
அந்த மாரி பொட்டேட்டோலல்ல என்ன என்ன டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்குதோ அதெல்லா ட்ரை பண்ணி அப்பிடிதா நா கத்துக்குனே சோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு அது கேஸா பத்த வைக்கிறதே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தா அதுவே ஒரு தனி இதுதா சோ அது வந்து ஃபஸ்ட்டு அப்பவே நம்மளுக்கு அது தெரிஞ்சதுனால அது பழகிருச்சு அதுக்கப்றோ சோ அந்த மாரி வந்து அடிக்க அடிக்கடி நா சமைக்கிறது என்னன்னா நூடுல்ஸ் அடிக்கடி சமைப்பே ஏன்னா வந்து மேக்சிமம் வந்து நம்ம எப்ப பசி எடுக்கதோ அப்பதா நம்ம கிச்சனுக்குள்ளயே நொழைவோ
உண்மைதா ம் ம்
சோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒடனே ஆகிற பொருள் வந்து பாத்தோம்னா இந்த நூடுல்ஸ் தா சோ இன்ஸ்டன்டா நம்மளால அததா ஒடனே குக் பண்ண முடியு அதனால வந்து அ அதிகபட்ச அதிகமா நா சமைச்சதுன்னு பாத்தா நூடுல்ஸ் தா சமைப் இப்ப கூட அப்படித்தா பண்ணுவே பசி எடுத்தா யார் இல்லன்னா கடையில போயிட்டு நூடுல்ஸ் அந்த மாரி தா வாங்கிட்டு வந்து சமைப்போ அந்த மாதிரி வந்து நா செய்யறது வந்து எனக்கு புடிச்ச ஐட்ட என்னன்னா அதையு நா நூடுல்ஸ் தா சொல்லுவே நூடுல்ஸ்சு மத்தபடி வந்து எ எது நா சமைச்சாலுமே ஆ ஓரளவுக்கு எனக்கு புடிக்கிற மாரிதா செய்வே ஏன்னா வந்து நா அதிகமா கார உப்பு அந்த மாரில்லா போட மாட்டே ஏன்னா வந்து நம்மளுக் கு அதிகமா இருந்தா தா பிரச்சனை கம்மியா இருந்தா ஓரளவுக்கு எப்புனா எப்டி அப்டின்னு கூட பெப்பர் எப்டி அப்டின்னு போட்டு கூட நாம அட்ஜஸ் பண்ணிக்கலா உப்பு எக்ஸ்ட்ரா சேத்து கூட ஆனா அதிகமா இருந்தா நம்மளால அத பொறுத்துக்க முடியாது அதனால மேக்சிமம் நா யாரு பக்கத்துல இருந்தாலுமே அவங்க சாப்புறாங்கன்னா அவங்களதா நா போ போட சொல்லுவே
ஆ ஹ
அப்பா இருந்தார்ன்னா அப்பாதா நா போட சொன்னும்ப்பா உனக்கு ஏத்த மாரி கார போட்டுகோங்கப்பா ஆ உப்பு மட்டு நீங்களே போட்டு விட்டுருங்கப்பா அப்டின்னு சொல்லுவே ஆனா அவரு சொல்றாரு இந்த மாரி வந்து உப்பு எனக்கு கம்மியா இருந்தா பிரச்சனை இல்ல கார மட்டு நீ பார்றா அப்டின்னு சொல்லுவாரு அய் அதுக்கேத்த மாரி நானு கம்மியா தா போட்டுப்பே சப்போஸ் கம்மியா இருந்தாலுமே நம்ம அது பெப்பரு அந்த மாதிரி கூட போட்டுப்போ இல்லன்னா அதாக்கு உப்பு கம்மியா இருந்தா நம்ம லேட்டரா கூட ஆட் பண்ணிக்கலா உப்பு அந்த மாரி அப்பற வந்து தயிர் சாத அது வந்து நம்ம அதுவு இன்ஸ்டண்டா பண்ற மாரிதா இருக்கு சோ அப்ப வந்து லாஸ்ட்டு மந்த்து ஃபுல்லாவே நா பேஃவரட்டா நா இது பண்ணி சாப்ட்டதுன்னா லசிதா சோ அந்த வெயிலுக்கு அ நம்மளுக்கு வந்து அந் அந்த ஸ்வீட்னஸ்ஸு அந்த தயிரு அது கலக்கி குடிக்க சொல்ல அவ்வளோ டேஸ்ட்டு இருந்த அப்டியே கரைஞ்சுரு அந்த மாரி இருந்துச்சு அந்த மாரி இந்த லாஸ்ட் ந்த்து மந்த்து ஃபுல்லா அதா ஆனா இல்ல இல்ல ஹைலைட் என்னன்னா இன்ன வரிக்கு எனக்கு அந்த ஈர குடுக்கல அதுதா சந்தோஷ அந்த மாரி கோல்டு அந்த மாரி எது எஃபெக்ட் ஆகல இந்த மழ மழை கால வந்தா இது காட்டுமா என்னன் தெரியல
ம் ம்
த மே மந்த் புல்லா அந்த தயிரதா நம்ம புல்லா சாப்ட்டது அந்த லஸ்சி போட்டு சாப்ட்டது அந்த அவ்ளோ ஒரு சொர்க்கம்னு சொல்வோம்ல
உண்மதா உண்மதா உண்மதா எனக்குமே லசி ரொம்ப புடிக்கும் அதாவது பாத்தீன்னா அ ஒவ்வொ த்து பாத்தீங்னா எந்த க்ளைமேட்டா இருந்தாலு சரி நம்ம ஏதோ கோல்டா சாப்ட்டோம்னா ஒடனே நமக்கு வந்து சளி புடிச்சிக்கு அப்டில்லா நெறைய எனக்குலா அப்டிதா என்ன வந்து வெயிலு காலத்திலு சரி மழ காலத்திலு சரி எப்ப நா ஸ்வீட் சாப்ட்டாலு ஒடனே எனக்கு ச சளிபுடிச்சிடு எதுக்கு சளிபுடி ஏ தெரியாது அப்புறமேலு இப்ப பரவால்ல நீங்க சொன்ன மாரி இப்ப இந்த வருஷ வந்து எனக்கு நெறைய ஸ்வீட் சாப்ட்ருக்கே நெறைய தயிர்ரு சாப்ட்ருக்கே ஆனா இப்ப வரைக்குமே எனக்கு அந்த கோல்டுங்க வந்து எனக்கு பிடிக்கல சோ அது நம்ம எதிர்பார்க்கும் போது நடக்காது நம்ம எதிர்பார்க்காத போது எ நமக்குல்லா அது ஆவாது நம்ம நல்லா பாஸ்டு ஸ்ரென்த் பாடி அப்டினு சொல்லி நாம சாப்டுவோ பாருங்க அன்னைக்கு அடுத்த நாளே படுத்துறுவோ
ஆமா இப்ப வெயில் காலம் வந் ஆ அது ஒரு பிரச்சனை இல்ல நம்ம மழக்காலத்துல வந்தாதா காது வலி அந்த மாரிலா இருக்கு காது வலிலலா வந்தா ஐய்யயோ அப்டியே ரொம்ப வேதன அந்த வேதன இருக்குதே அந்தமாரி இருக்கு படுக்கவு முடியாது ஒன்னு முடியாது ஆனா நா அந்த டைம்ல வந்து நா வந்து காது மருந்து உட்டுகுவ ப்ரோ அது வந்து கொஞ்சோ ஒரே நாள்ல இல்லனா ரெண்டு நாள் எஃபெக்ட் காட்றோ
ம் ம் ம்
அது என்ன எனக்கு வருஷோ வருஷோ எப்டியாச்சு அந்த காது வலி எப்டி வருதுன் தெர்ல அந்த அ நவம்பர் இல்லனா டிசம்பர் மந்த்து அந்த மாதிரி வந்துரு
ம் ஹும்
அதனால ரெடிமேடா அந்த காதுவலி மருந்து ஒரு அம்ப ரூவா குடுத்து வாங்கி வெச்சோம்னா அது ஓரளவுக்கு சீக்கரமா எஃபெக்ட் காட்
செரியாய்டு ஓஹோ ஓகே ஓகே அந்த குளுர் காலத்துல மட்டு காது வலி வந்துரு உங்குளுக்கு
ஆமாப்ரா அது ஒரு டைம் அது எப்புடி வருதோ என்ன வருதோன் தெர்ல அது குளிக்க சொல்ல காதுல தண்ணி போய்ருதா எல்லா அந்த குளுர் காலத்துல வருதா அது என்னன்னு தெரியல
ம் ம்
ஆனா அது கம்பல்செரி வந்துருது அது என்னன் எனக் தெர்ல அது சின்ன வய்சு அத் வந்து அத்தா ப்ரோ அந்த ஒரு டைம் வந்துரு அந்த மருந்து ஊத்துனா அது ஒரு நாள் ரெண்டு நாள்ல அந்தமாரி அதுவே ஆட்டோமேட்டிக்கா செரி ஆய்டு ப்ரோ
ஓ ஓகே ஓகே ஓகே ம் ம் எனக்கு
வந்து நீங்க வெளில என்ன ஃபுட்டு ப்ரோ விரும்பி சாப்டுவீங்க
ஆக்சுலா வெளில ரொம்ப விரும்பி சாப்பட்றது பாத்தீங்கா நான்வெஜ் ஐட்டோ எல்லாமே எனக் பிடிக்கு வெளில என்னதா டிஃப்ரண்ட்டா ட்ரைப்
இல்ல பர்டிகுலரா எந்த டிஷ்ஷு எதாச்சு ஒரு டிஷ்ஷு பர்டிகுலரா எனா அது எங்குளுக்கு நாங்களு ட்ரை பண்றதுக்கு ஒரு இது கெடைக்கூல
அத்தா அத்தா அந்த ஜப்பான் சிக்கன் சோ இந்த மாரி அந்த அனி சிக்கன் சோ இந்த மாரிலா ட்ரை பண்ணுவே வெளில போணோனா இதெல்லா கொஞ்சோ ட்ரை பண்ணுவ எப்பிடி இருக்கு என்னனு அது ரொம்ப புடிக்கு எனக்கு ஜப்பான் சிக்கன்லா பாத்தனா ஸ்வீட் ஸ்வீட்டாவு இருக்கு கொஞ்சோ காரமாவு இருக்குமா இந்த அனி சிக்கனு பாத்தீங்கனா ஒரு பக்கொ ஸ்வீட்டாவு இருக்கு இன்னொரு பக்கோ அப்டியே புளிப்பாவு ரெண்டு கலந்தமார் இருக்கு சாப்புடும்போது நல்லாருக்கு அப்பிடிங்போது ரொம்ப இது ரொம்ப அதிகமா விரும்பி சாப்புடுவ சொல்ல போனா இன்னொன்னு என்னன்னா எனக் இப்ப வந்து ஒரு எடத்துல புதுசா ஒரு எடத்துக்கு போய்ட்டொம்னா அந்த க கடைக்கி என்ன ஸ்பெஷல் அங்க என்ன டிஸ் ஸ்பெஷல் அத வாங்கி சாப்புடுவே ஃபஸ்ட்டு அதுக்கப்பறோ மெனுகாட்ல வந்து எது டிஃப்ரெண்ட்டா எதாச்சி பேர் பாத்தனா அத ஆடர் பண்ணுவே என்னா நா புதுசா சாப் ஒன்னு புதுசா எக்ஸ்ப்ளோர் பண்ணணு அப்பிடிங்கற ஒன்னுனால எங்க போனாலு செரி ஆ ஆ புதுசா பேர் பாக்காம இருக்கன்னா அந்த புது பேரா இருக்கா அது குடுங்க அப்டின் சொல்லுவே அப்டியம் போது அந்த பண்ணி பாக்றது ரொம்ப ஒரு ஆர்வோ எனக்கு சாப்பட்றதுல ஆனா எனக்கு ரொம்ப புடிச்சதுனா இந்த ஜப்பான் சிக்கன் அனி சிக்கன் சோ இதெல்லா எனக்கு ரொம்ப புடிக்கு சொல்ல போனா
நா மேக்சிமம் வந் அதா ப்ரோ நா மேக் மேக்சிமம் எந்த ஹோட்டலுக்கு போனாலுமே எதாச்சு ஒன்னு ஆர்டர் பண்ருவ ஆர்டர் பண்ணிட்டு அது கிச்சன்ல செய்யற மாதிரி இருந்துச்சுன்னா நா கண்டிப்பா அவ்ங்க செய்யற வரிக்கு நா அங்யேதா நிப்ப
ம் ம் ம்
ஸோ மே நா ஃபாஸ்ட் ஃபுட்டு ரெஸ்டார் அந்தமாரி இப்ப ஃபாஸ்ட் ஃபுட்னா வெளில செய்வாங்க அந்தமாதிரி சொ சொல்றே நானு சில ஹோட்டல்லலா அது ரூமுக்குள்ள செய்வாங்க அங்கல்லா நம்ளால உள்ள போ முடியா து நம்ப கண்ணு முன்னாடி செய்ற எந்த ஓட்டலுக்கு நா போனாலுமே வந்து அவுங்க ஆ ஏ டூ இசட் என்ன போட்றாங்களோ அத அப்டியே நா நோட் பண்ணுவே அந்த மா ரி என்னால செய்ய முடிமோ தெர்ல ஆனா மத்த டிஷ்ஷு அந்த கான்செப்ட்ல வெச்சு செய்ற மாரி செய்வே
ஓ ஓகே ஓகே ஓகே புரிது புரிது ம் ஹும் ம் நீங்க அத ட்ரை பண்ணி பாக்கணுன் ஒரு ஆர்வோ ஓகே அப்டி
ஆ ட்ரை பண்ணுன் அது ஒண்ணு ப்ரோ இப்ப மேக்சிமம் வந்து அது நம்ளாலயே முடியு அப்டின்றது ஸோ வீட்ல வந்து நறிய ஐட்டம்ஸ்ல்லா இருக்குல
ம் ம்
ஸோ ஏனா வீட்லயு மேக்ஸிமம் நாங்க குக்கிங் வீடியோ கூட போடுவோ
ஓ ஓகே ஓகே
அதுவு ஏ எஸ் எம் ஆர் வீடியோ அந்த மாரிலா போட்டு இந்த மாத்ரி குக் பண்ணி போட்டா இன்னு கொஞ்சோ ஸோ வெளிலயு நம்ளால எப்பமே சாப்ட்டுட்டே இருக்க முடியாது அது ஒண்ணு ஹெல்த் இஸ்யு அதுவு நம்ப பாக்கணு ஆனால வீட்ல நம்பளு குக் பண்ணி சாப்ட்டோனா அதுவு கொஞ்சோ ஹெல்த் ஆ சாப்ட்ட மாரி இருக்கலா
ஆமா ஆமா அதே ச டிஷ்ஷ நம்ம வீட்ல ரெசிபி மாரி பண்ணி சாப்டும்போது புது எக்ஸ்பீரியன்ஸாரு க்கு வீட்லயு நல்லா சாப்ட்ட மார்ருப்போ நாம்ளு சாப்ட்ட மாரிருக்கு
ஆமாம் ப்ரோ ஆமா ப்ரோ சேரிங் ப்ரோ சேரிங் ப்ரோ என்ன ஃப்ரெண்ட்டு ஒர்த்தர் கால் பண்றா அவர்கிட்ட பேசி ட்டு வர்ட்டுமா
ஆ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ தேங்க் யூ ம் ம் ம் ம்